ஆ சொல்லுங்க
என்ன பண்றீங்க பசங்க என்ன பண்ணுதாங்க
அவ வாழ பழோ வேணும்மா வாழப்பழோ வாழப்பழோ வாழப்பழோன் பேசிட்ருக்காங் எங்க இருந்து தூங்க வெக் ரெ ண்டு பேரு மூச்சுட்ருக்காங்க என்ன பண்றது தெர்ல எனக்கு இப்ப நா அவுங் கூட நா படு படுக்க மாட்டாங்க ஆ ஆ ஆன் பாட்டு பண்ணுகுறா இந்த குட்டி பைய ப பனானா வேணுமா உங்குளுக் மணி என்னா ஆவுது உங்குளுக் பனானா வேணுமா இந்தநேரத்துக்கு லாஸ்ட் இப்பங் பாப்பாக்கு ஸ்கு ஸ்கூல் க பாக்றன் சொன்னிங்ளே என்னாச்சு பாத்தாச்சா
பாத்துட்டோ கட பக்கத்லியேதா ஒரு ஸ் புல்ருக்கு அங்கதா பாத்துருக்கே செரி கூட்டு போயிட்டு கூப்ட்டு வர்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு அப்டின்ட்டு பெரியவ கூட சேக்லான் பாத்தாக்கா அவ ஸ்கூல் ரொம்ப தூரமா இருக்குது அவ வந்து இவள பாத்துக்கவு மாட்டா சின்னவ கூட சேக்கலானு பாத்தாக்கா அவனுமே அப்டித்தா இதுல இவள வந்து பாத்துக்க மாட் டாங்க அதுவு இல்லாத அவுங்களோட பள்ளி வேற ரொம்ப தூரமா இருக்குது கூப்ட்டு வர்ரதுக்குள்ளயே ரொம்ப லேட் டாயிடு அவ ரொம்ப டயர்டாயிடுவா
அது என்ன பிரச்சன இவ ரொம்ப குட்டியா இருக்க வேற நாலு வயசு பாத்தா நாலு வயசு சொல்ற மார்ருக்க மாட்டா அது தா அது இவ குட்டியா இருக்கா வேறயா பள்ளிக்கூடத்லே
நா போ மாட்டே நா போ மாட்டே நா போ மாட்டே இனி
அ ஜொரோ வெச்சுக்க போடா அவங்க ஊரு னால போய் ஒக்காந்து போன மாரி ஜொரோ வச்சுக்கு வந்துட்டு காச்சல் வந்து படுக்கப் போறா அதுக் அதுக்கு போக போக தா அவளுக் பழக்கப்படு எப்டியு அவளுக் பழகப்படுத்துக்கு ஒரு மாசோ ஆவு அது போயி ஒக்காந்து தூங்கிட்டு வர துக்கு ஆவு நம்ம சேக்கற எடத்துல போய் அவளுக்கு
அவள இங்க இருக்க அங்கன்வாடில தா உட்டு ஃபஸ்ட்டு கூட்டிட் போய்விட்டே அங்கவே அழுது அவ்வளோ அமக்களோ அதுக்கப்றோ அவங்களே வந்து தூக்கிட்டு வந்து விட்டுட்டாங்க இல்லமா இவ தரைல போட்டு இடிச்சிக்கறா அப்டினு சொல்லிட்டு கூட்டிட் வந்து
ம் ஆனா சொன்னாங்க இப்ப நீங்க சேக்கற பள்ளிக்கூடத்ல கேட்டீங்ன்னா ஓரளவுக் ங்க நெறைய கொழந்தைங்க இருக்குல்ல அது நெறைய விளயாட்டு பொருள்ருக்கு அது விளாயாட்றதுலே அவளுக் கொஞ்சோ மறந்தாலு மறக்கலா ஆனா ஒரு மாசோ எப்டியோ கண்டிப்பா மறந்து பண்றதுக்கு வந்துட்டு
அலோ
இவ இப்டே கத்திகிட்டே இருக்காம்மா இவ அப்பா ஆ அ
அதுவு அப்டி தா பண்ணிட்ருக்கு பள்ளிக்கு போறியானாக்கா நா போ மாட்டே நா போ மாட்டேன்னு அதி வேற பாட்டு பாடி பாட் படிகறத் பேஸ்றா
என்னென்ன என்னென்னன் பாட்டு பாட்றாங்கற பள்ளிக்கு போய் எங்கர்ந்து ப புட்ச்சா தெரியாது இந்த பாட்ட இவ ஆமா அவ ப அழுவா பள்ளிக்கூடோ போறதுக்கு ஏ
ஆமா அவ அழுவுறான்னு தெரிஞ்சும் திருப்பி திருப்பி அதையேதா பாட்டு பாட்றா
அ அதுவு இவங்க ஒன்னுனா நம்ம மட் வெச்சிட்டா போல கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றதுக்காக கட்ட சொல்லறா போல இருக்கு
நா எங்கே ஓட்ட கத்துக்கறே வண்டி ஓட்டனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குள்ளமா இருக்கிறதுனாலயோ என்னவோ ரொம்ப பயமா இருக்கு எனக் காலே எட்ட மாட்டேங்க எங்க அண்ணனே திட்டிட்டு இருக்கா ஃப்ஸ்ட்டு நீ கத்துக்கோ கத்துக்கினாதா பசங்கள்ளா கூட்னு போயிட் கூட்டு வர முடியு பள்ளிக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு நா தா பயமா இருக்கறிதுனால வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்க
பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கா ஒரு பைய அப்
அவளுமே ஏ பெரிய பொண்ணுமே திட்டிட்டு இருக்கா மா எல்லாரோட அம்மாவு வந்து அவங்களே கூட்னு போறாங்கம்மா வண்டில நீ எப்பதா கத்துப்பியோ தெர்ல நீ கத்துக்கினு என்ன கூட்டு போ மாட்ட போல நா கத்துக்குனு தாம்மா உன்ன கூட்டு போனும் போல நீ இருக்
உண்ம உண்மதா அதா உங்க அம்மாவே சொன்னாங்களே நா மொதல்ல உனக்கு வாங்கிக் குடுக்குற
ஏ உம் பொண்ணு கத்துக்க போது பாரு லாஸ்ட்டா நீ உம் பொண்ணு கூட தா போ போற நீ உம் பொண்ண கன்ஃபார்ம நீ கூட்டு போமாட்ட
அதுவ் அதுல அது கூட முப்பதாயிரம் தா அவனே செல்லிட்டிருக்குறா வா வாங்குனா அழகா உன்ன உக்கார வெச்சு போவ போல
ம் அதுதா அவனு சொல்லிட்டு இருக்கா நீ வு எப்பிடியோ கத் த்துக்க மாட்ட அ நீ வந்து அவள கூப்ட்டு போமாட்ட அவதா உன்ன கூட்டுபோ போறா பாரு அப்பிடின்னு சொல்லிட்
அது வண்டி ஓட்டற அ அது அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பா நல்லா ஹைட்டு வெயிட்டாரு
ஆமா அதனால நா நான் வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்கறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அது மட்டும் இல்லாத ஏதாச்சும் அடி அடி பட்டாக்கா நல்லாவாது அப்பிடின்ற பயமே இல்ல அவுங்கள பாக்கறதுக்கே யாரும் கடையாது ஏ நம்மளப் பாக்குறது
ஆ இ இ இப்ப நம்ம கல் அ நா அதா அந்த ஒரு பிரச்சனை இருக்குது
ஆனா எங்க அண்ணன் நீ கீழே விழுந்து வாருனாதான் நீ கத்
கத்துக்க முடியும் அ அதுல அது ஒரு பிரச்சனை கீழ விழாம வண்டி கத்துக்கவே முடியாது நம்பளால நம்ப எப் எப்பிடியாவது கீழே உழுந்து வாருவோ நா வண்டி கத்துக்கபோது நறைய வாட்டி கீழே உழுந்து வாரிருக்கே ஆனா எனக் ரத்தக்காய வந்து உழ் ரத்த கட்டாயிடு ரத்த கட்டறது அது மாரிதா ரிஸ்க்கெனக்கு நா வந்து கத்துக்கும் போது கீழே உழுந்து வாரி சத்துன்ன உல் எல்லா உருத்தயா இருந்தது அந்த அளவுக்கு எனக்கு அடிப்படும் ஏன்னா கொஞ்சோ ஹைட்டா நல்லா ஹைட்டாருக்கறதலா காலச்சிபே பண்ணிடுவே எங்காப்ப டப்புனு கால கீழேக்கு வச்சுக்க என வண்டி கொஞ் நிறுத்திறுவே ஆனா உனுக்கு கொஞ்சோ கஷ்டதா குல்லமாவா ஹீல்ஸ் போட்டு வந்தா ஹீல்ஸ் போட்டுனு வரலா ஆனா அது எல்லாதுக்கும் யூஸ் ஆகாது டாக்டர்கள் யூஸ்ஸவுர டக்குனு
எங்கண்ணனுமே கூப்டுனுதான் இருக்கா வா சொல்லித்தரேன் வா சொல்லித்தரேன் அப்பிடினு சொல்லிட்டு கூப்புர்றாங்க எனக்குதா பயமாயிருக்கு நான் தா போ மாட்டேங்கிறே நா உனுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு உன் பொண்ணுக்கே சொ சொல்லி குத்துர்றே நானே அப்பிடீனுத்தாங்க லாஸ்டா
அதுப்பா அதுக் கொரியர் எந்த வண்டி வாங்குவே எந்த வண்டி வாங்கலா அதுக்கப்பறோ பாத்துட்டு வந்தாரு
இது எங்க அம்மாதா நல்லா திட்டிட்டு இருக்காங்க என்ன
அதுக்கென்ன பண்ண பண்ணுவாங்க இப்ப நா வண்டி ஓட்னா பயங்கரமா ஓட்டனோ பயந்துத்தை ஓட்டனோ
நம்ம சப்போஸ் வண்டி ஓட்டி உழுந்து ஏதாச்சு அடி பட்டுச்சுனா நம்பள யாரு பாத்து பாத்
நம்பளே அத பாத்தியா அதுதா இப்போ மூணு புள்ளைங்கல அப்பற யாரு பாத்துகிறது மூணூ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு ஜீவன்கள் அது பெரிய ஜீவன் அவ்ளோதா
பெரிய ஜீவன் அவ்ளோதா
நீ எதுக்குப் போவ நீயா போவ எதுக் ஈவ்னிங் படத்துக்கு போயிட்டு ஒரு வழி பன்ருவாங்களா போலெ
ஆமா இப்ப யாரு சப்போஸ் உழுந்து ஏதாச்சு ஆயிருச்சுனா உன்ன யா யாரு கத்துக்க சொன்னது நாங்க கத்துக்க சொன்னம்மா உனக் ஏ இந்த தேவ இல்லாத வேலன்னு குளிக்க திட்டுவாங்க
அப்பளா அவங்க மாமியாரு ஐய்யோ இப்ப ஏ எ என்னதா எது பண்ணுவாங்க சொல்ட்டு அவுங்களுக் அந்த கவலையாய்டு அப்ப நாங்க என்னம்மா பாக போறது கெடயாது அதுவு வடிப்பாங்க அவுங்க அவுங்க பையன் அது இல்ல பாத்துக்குற பையே இல்ல
ம்
இது அவுங்க அவுங்களுக்கு கவலையா இருக்கு எதுக்கு நம்மளுக்கு இந்த வேண்டாத வேலேனு நம்ப உட்டர்றது பட்னி கெடக்க நேத்துக்கு பெரிய பொண்ணு ஓடு பின்னாடி
ம்
கனகுப்ப அவளா சொல்லிட்டு இருந்தா நீங்க நெறை இங்க வீட்டுக்கு வரம்போது நெறைய வெயில வண்டி நிக்கு போய்யி போய்யி உக்காந்து உக்காந்து மாமே நீங்க கேட்டுத்தா பாருங்க மாமி இந்த வண்டி எடுத்தா பாருங்க மாமி இந்த வண்டி சீடு கம்மியா இருக்கு பாருங்க நா இது ஓட்டுவே
ஆமா வண்டி ஓட்டுறதுல அவளுக்கு ஆர்வோ நெறைய இருக்குது என் ந்த ஒரு வண்டிய பாத்தாலுமே போய் உக்காந்துகுறா நா ஓட் றே நா ஓடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு உளுந்து வாருநாள்னா அடங்கிடுவா அது வரைக்குமே அவ அப்டிதா பண்ணிட்டிருக்கா
கே அவளதா ஊர கூட்டுவா அவ வந்துட்டு இப்டி சொல்லாத நம்ம அவளுக்கு
ம்
இப்ப கூட அழுதா எனக் தெரிஞ்சு அவ அடங்க மாட்டா அவ வட்டி கத்துக்கற வரைக்கு அவளுக் அந்த ஆர்வொ இருக் கு நம்ம வண்டி கத்துக்கணு க
அவளுக்கு இப்போ ஆர்வோ ரொம்ப அதிகமாய்ச்சு வண்டிய பாக்க பாக்க நம்ம ஓட்னு நம்ம ஓட் நா எதுக்கு வெய்டு பள்ளிக்கூடத்துல எல்லார ஏ அம்மாவு ஓ வந்து கூட்டு போறாங்க வண்டில அப்டின் சொல்லிகிட்டு அதுனால வண்டி ஓட்டியே ஓட்டீரனு ஓட் ஒன்னு நீ கத்துக்கோ இல்ல நா கத்துக்குறே அப்டின்றா கீழ உழுந்தாக்க பரவால்ல நம்ம பாத்துக்கலா அப்டின்ற அடிபட்ட பிறகு நீ என்னாடி பாத்துப்ப அப்டின்ன அப்ப பரவால்ல எனக்கு அடிபட ப்ப ஃபஸ்டு நா கத்துக்கற நா கத்துகுனு நா உனக்கு சொல்லி தரமா அப்டின்றா
ம் எங்க போயி இந்த கொறைய சொல்றது பொண்ணு கத்து குடுத்து அம்மா இது ஆனா அவ கத்துகிட்டானா நல்லா பிராக்டிஸ் ஆய்ட்ட பிறகு ஒண்ண கத்துக்க முடியு அவளே கத்து குட்டியாருந்துட்டு நா அப்ப ரெண்டு பேரு சேந்து போய் இவளே விட்டுட்டா எங்கியாது போய்
அவ கத்துப்பா அவ அவுங்கப்பாவ் மாதிரி ஒரு விஷய வந்து செய்யணு அப்டினு முடிவு பண்டாலுனாக்கா அவ பேச்ச வந்து அப்புற அவளே கேக்க மாட்டா அது மாரி அத கத்துகிட்டுதா மறு வேல செய்வா அது மாரி பண்ணுவா அவொ அவளுக்கு பயமே கெடையாது ம் இன்ன யாரு தூங்கல எல்லா ரு படம் பாத்துட்ருக்காங்க
அவுங்கப்பாவுமா
அப்பா இருந்தாலே ஜாலி தா அவுங்களுக்கு
பகல்ல நாம தூங்
ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆமா எப்ப தூக்க வருதோ அப்பதா தூங்குவாங்க அவங்களா வாண்டாடா எல்லா தூங்கமாட் அவங்க
ங்கயு அதே கேஸ் தா டி வி பாட்க்கு ஓடிட்ருக்கிது ரெண்டு பேர் பாத்துட்ருக்காங்க உங்கண்ண தூங்கிட்டாங்க படுக்சொன்னா படுக்க மாட்றானுகொ எதோ நீங்க வர்ல
கேட்டுகுட்டே தூங்குங்லா
இல்ல இல்ல இன்னு அ இன்னு உங்கம்மா வர்ல போயிருக்காங்க சாவி வாங்கிட் போயிருக்காங்க குடும்மா
அந்த வீட்ல இருக்காங்களா
வீட்டுக்கு நா போயிட்டு பாத்துட்டு வரேன்துங்க டேய் உங்க வீட்டு ப ப உங்க பக்கத்து வீட்டுக்காரங்ளா வந்துட்டு கேட்டாங்க நாங்க போய் பாத்துட்டு வரே அப்டின் சொ போயிட்ருக்க அங்க ஏதோ ஒரு பொண்ணு ப்ரச்சன போல அவங்கா அதா பேசிட்டு கொஞ்ச நேர கழிச்சி வருவாங்க அவங்க பஞ்சாயத்து தலைவி ஆயிட்ருப்பாங்க பிரச்சன எது சொல்லிருக்கே ட்டு வருவாங்க அப்பதா அவங்களுக்கு மனச சாந்த செடுக்கும்
அதுவே திட்டுது எ பொண்ணு என்ன உங்க அம்மா எவ்வளவு தைரியமா இருக்காங்க நி என்னா நீ இப்படி இரு ப நீனா இப்படி இருக்க உங்க அம்மா மாரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது எங்க அம்மா வேற நா வேற வேன்ன எங்க அம்மாவ என்ன வச்சு வண்டி ஓட்ட சொல்லு அப்டின்னு ஆமா ஆயாவே வண்டி ஓட்ட கத்துப்பாங்கனா நீ கத்துக் மாட்டா அப்டின்னு திட்றா
ம் சேரி நா பசங்ல தூங்கவெச்சிட்டு வந்தற சரியா அவ படத சேத்தி பண்டாங் அ
ஆ செரி
ஆ செ செ லட்டு லட்டு லட்டு